ஹலோ வணக்கம் வணக்கம் தோழா நீங்க கடசியா எங்க தோழா போயிட்டு வந்தீங்க இப்ப கோடை விடுமுறையில
கோடை விடுமுறை வந்து நா அ உள்ளபடி சொன்னோம்னா நா ரொம்ப அதிகமா எங்கயோ சுத்துறதுக்காக எனக்கு சுத்துற மாரி எனக்கு விருப்பம் இல்லை ஏனா போவோம் வருஷ்ஸத்துல ஒரு நாள் அந்த மாரி எங்கேயாவது போவோ அ இப்ப கடைசி ச்ச போனது எங்கங்க மதுரையில் கொடைக்கானல் தா போவோ இந்த குற்றால சீசன் வந்தா குற்றாலத்துக்கு போவோ அந்த மாரிதா போறது ரொம்ப அதிகமா சுத்துறதுல்லா ல்ல வீட்லயு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யார் யாரோ எங்கெங்கல்லா போயிட்டேருக்காங்க நீங்க வீ எனக்கு வந்து வீட்ல பிஸ்னஸுருக்கு எனக் வந்து வீடு கடயு சேந்தாப்புல இருக்கு அதனால இந்த பிஸ்னஸ விட்டுட்டு போனோம்னா அ போம்போது நல்லா ஜாலியா தா இருக்கு எல்லாரு ஒன்னா சேந்து ஒரு எடத்துக் போம்போது வரும்போது நல்லா ஜாலியா தா இருக்கு போயிட்டு வந்த பெறகு ஏ தா போனோமோ இவ்ளோ வேலய வெ
இவ்ளோ வேலைகள் இருக்கு அத பாத்தா முடியுமா வா எப்பவுமே நமக்கு வேலைகள் தாருக்கு
அதுதா சொல்லுவாங்க வாழ்க்க முழுது நீங்க வேல பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதா எதுவுமே நீங்க அனுபவிக்கவே முடியாதுன்னு சொல்லி அது ஒரு என் ஏ மேல கொஞ்சோ பொறப்பட்டுக்கிட்டு தா இருப்பாங்க சரி ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாரி அமைப்பு இருக்கு ஒர் ஆபீஸு ஒரு ஆபிஸ் நாலு நாள் லீவ் போட்டோம்னா அ எனக்கு போகலா இப்ப நமக்கு சொந்த வியாபாரம் ஆயி சொந்த வியாபாரத்த விட்டுட்டுப் போனும்னா நாலு பேர் தேடு வருவாங்களே அ நாலு நாள் நம்ப பொறுப்புலாம கடை பூட்டிட்டு போனம்னா அப்புறோ தேடி வர்றவங்களுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம போய்ருமே ச்ச் அ இந்த மாரி எல்லாம் வரு அ இத் இது இந்த மார் நெனச்சு நெனைச்சி ரொம்ப வருஷமா அப்டியே இருந்துடோ அதுவே பழகிறிச்சின்னு வச்சுக்குறுங்களேன் அ இப்ப எங்க வீட்ல வந்து ஆமாமா அவுங்க என்ன நா என்ன சொல்லிருவேன்னா அவுங்க நெறைய அவங்க வீட்ல வந்து அ அக்கா தங்கச்சி அண்ணங்கெல்லா நெறைய பேர் இருக்காங்க ச்ச்அவுங்கவுங்க வீட்ல இருந்து போம்போது கூப்டுவாங்க இந்த மாதரி எங்களையு செரி வரீங்களான்னனு சொல்லி கூப்டுவாங்க அண்ணர வந்து அவுங்க செரி அவுங்க அண்ணனோட தான சேந்து போவ் போறாங்க சொல்லி அவுங்க இஷ்டத்துக்கு விட்றுது நீங்க எங வேணாலு போ போங்க கூட் போங்க எவ்ளோ செலவுனாலு செலவு பத்தி ப்ரெச்சன என்ன ஆமா நா அ அப் அப்புடியே போனோம்னாலு நாலு நாள் சொல்ட்டு போவாங்க நா ஒர் ரெண்டு நாள் ந- நடுவ்ல வந்து ஜாய்ன் பண்ணிக்கிறே இல்லனா ரெண் மொத ரெண்டு நாள் போய்ட்டு வ எடைல வந்து கட் பண்ணிக்கிறது ச்ச் இந்த மாரி ஒரு சூழ்நிலையில தா இருக்கு நமக்கு அ அ ஆமா நீங்க அடிக்கடி ஊரு போவீங்ளா
நெறைய எங்க எப்போ எப்டி திடீர் பிளான் எல்லாம் போட மாட்டோ இங்கதா போணு அப்டிதா போணு அப்டின் பிளான் லா பண்ணவே மாட்டே திடிர்ன்டு மைண் செட் ஆயிடு செரி போய்ட்டுதா வந்துலாமே மனசுல வந்துச்சு கெளம்பு ஒடனே கெளம்பு அத வீட்லெல்லா சொல்லுங்க இனி நானே க்கவே மாட்டே நெனச்சாவ் இந்த மாரி அட்த்தவங்கலா‌ அவங்களுடைய வேலையெல்லாம் அதெல்லா எனக்கு தெரியாது ப்ப நாம போகணு செவல பத்தி நீங்க கவல பண்ணாதீங்க நா பாத்துக்கிறே அத பத்தி நா பாத்துக்கற அத பத்திலா நீங்க ஏ அ கவலப்படாதீங் நீங்க வாங்க அப்டின் வீட் கே அப்டிதா சொல்றாங்க அதல்லா நீ கவலயேப்படாத ப்ப எல்லாமே நா பாத்துக்கறே நீ கெளம்பி வந்தா மட்டு போது அப்டின் பண்ணு ஆமா பண்ணு பண்ணு என்ன பண்றயோ பண்ணு அப்டின்வாங்க கடைசியா இப்போ போய்ட்டு வந்தது நாகூர் போயிட்டு வந்தோ அதே மாரி தா அப்ப வந்து வேளாங்கண்ணி இங்க வந்து ஏனா அந்த கொடியே ற்ற தினமா அதெல்லா நமக்கு என்ன தெரியு பசங்களுக்கு லீவு இல்லப்பா நம்ம எனக்கு மனசுல வந்துருச்சு நா நாகூர் போயி தா ஆவுனு அது என்னன் தெரில எனக்கு ஃபீல் ஆகுது அந்த தர்காக்கு போகணு அப்டின் ஏ மனசுக் தோணுது நீங்க கெளம்புங்க கெளம்புங்க எப்ப சொன்னே நைட்டு நாளைக் கு நாலு மணிக்கு ட்ரெய்னு இன்னிக்கி நைட்டு ஒரு எ பத்து மணிக்கா தா நம்ம பிளான் பண்ணிட்ருக்கோ ஒடனே நெட்ல போட்டு பாத் தா ட்ரெய்ன் இருக்கு அது தாம்பரத்துலருந்து இருக்கு தாம்பரம் எ ஆமா தாம்பரத்துருந்து ட்ரெய்னு நைட்டு எட்டர மணிக்கு அப்டின்ட்டு ஃபோன்ல அதா மெசேஜுல பாத்தோ அவ்ளோ தா பத்து மணிக்கு எல்லார்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு எல்லாரு நாளைக் காலைல ரெடி ஆயிடுங்க அஞ்சு மணிக்லா நம்ம இங்கிர்ந்து கெளம்பனு அப்பதா சே தாம்பரம் போய் தாம்பரந்து ட்ரெய்ன் புடிக்க முடியு அப்டீன்ட்டு இப்டி பண்றீங்களேமா என்னனு கெளம்ப சொல்லு எங்களுக்கு சமைக்க கூட வேணாமா நானே எல்லாமே முடிச்சிர்ற அப்டின்ட்டு காலைல அன்னிக் காலைல எல்லா வேலயு முடி ச்சு சாப்பாட்லா கட்டியாச்சு நைட்டுக் ட்ரெய்ன்ல போகும்போது சாப்பிடறதுக்கு எல்லா முடிச்சுட்டோ இங்கந்து கெளம்பியு ஆச்சு தாம்பரத் க்கு தாம்பரத் போய் எறங்கனா ஒரு ஊட்ட ருக்கு பாருங்க அச்சச்சோ
இங்க வீட் வீட்டுலருந்து கெளம்பத் போத் ட்ரெயின் டிக் டிக்கட் கெடச்சிருச்சு கூட்ட இருக்காது நினை
ஆமா டிக்கெட் கெடைச்சிருச்சே நாம் போனது நம்ம டிக்கெட் போட்டதும் கெடச்சிருச்ச தே ட்ரெயின்ல நைட்டு எட்டு மணி கிழம்னா விடி கா ச நாலு மணிக்லா போய் எறங்கிட போறோ என்ன இருக்கு இதுல டிரெயின்லயே சாப்பிட்லா அப்படின்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு வீட்டு தெதுல குட்டி பசங்கள்லா நெறைய குட்டி நா எங்க வீட்டில எல்லாரையும் பூட்டுகிட்டு எல்லா தூக்கிட்டு கெளம்பியாச்சு போய்ட் அங்க எறங்குனா எங்க வீட்டில ஒரே டென்ஷன் திட்டோ திட் ட்டு கழிவி கழிவி ஊத்துறாங்க ஆளுளாக்கு நீங்க இதெல்லா பாக்க மாட்டீங்களா இங்க வேளங்கனில கூடியே றாங்களே எப்டி டைம் கெடுக்கு அது ஃபிரன்னேம் கட்டமே கெடக்காது சரி கெலம்பு வீட்டுக்கு போய்லாம் அப்டின்ட்டு தோணுச்சு சரி டிரைன் கெளம்பறவரைக் நம்ம வெயிட் பண்ணலா ட்ரெயின் கெளம்புறதுக்கு எ எடம் இருக்கா இல்லன்னா நம்ம கெளம்பிலா ஏ ட்ரெயின் டிக்கெட் போயிடுமே காஸ் போயிடுமே அப்படின்ட்டு நாங்க நின்ன எ நா நின்னுட்ருக்க எடத்துலயே எதிர் க க கம்பார்ட்மெண்ட்லயே எடம் இருந்திருக்கு அது எங்களுக் புரியவே இல்ல கூட்டமா இருக்கு கூட்டமா நாங்க ஏறோவெல்ல கடசில நான் சொன்னேன் ஏய் செரி இருப்பா உள்ளே போய் தான் பாத்துடுன்னு போய் பாத்தா அவ்வளோ எடங் காலியா இருக்கு
இத ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டா உங்களுக்கு கூட்டோ இருந்தாலுமே நமக்கு உய் உள்ள சீட்ல போய் ஒக்
இல்ல முடியல அந்த அவுங்கட்ட பேசவே முடியல அந்த அளவுக் கூட்டோ எங்க வீட்ல வந்த பாய்ங்கல்லா ஒரே திட்டு எங்களுக் ரொம்ப ஆயிடுச் தே இப்டி பண்ற அட் ட்டகாசோ நீ போனா போட்டும் கெளம்பிடு வீட்டுக்கு போயிடலாம் ப்படின்ட்டு எங்க கேக்குதுங்க இல்ல இல் நா என்ன பண்ணே செரி பெட்ஷீட்ட விரிச்சுரு கீழ கீழ விரிச்சு குட்டிஸெல்லா கீழ போட்று நம்ம எப்புடியோ நாளைக் காலையில நாள மணிக்கு தருகால இருப்போ அப்டின்ட்டு ட்ரெய்னெல்லா ஒரே அட்ட காசோ எப்புடியோ எடத்த பிடிச்சியாச்சு சும்மா கொஞ்சோ எடோ கேட்டாங்க எங்க அண்ணனோட மருமக உட்கார்றதுக்கு சீட்ல அந்த இதுல அப்டியே தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளு தள்ளி விட் விட்டாச்சு எல்லாரயு இல்ல இருந்த லேடிஸ் எல்லா அதுல உக்காந்தாச்சு செ அதுவு இருந்தாமலே என்ன
எல் எல்லாரு எல்லாரு நாவூருக்
இல்ல வேளாங்கண்ணில எறங்குறவங்க
ஆ ஓக் செரி செரி வேளாங்கண்ணியா ரைட் ரைட் உம் கொடியேற்றோ அது சந்தன சந்தனக்கூடு என்னுமோ சொல்லுவாங்கல்ல சந்தனக்கூடுன்னு சொல்லி
நானா அப்பப்போல நா தா சொன்னனே சும்மா உக்காந்துட்டே கெளம்புனது இது போயிட்டு அந்த மாரி அட்டகா ச பண்ணீட் ட்டு போணுன்னா போகணு அவ்ளோதா அந்த மாரி இல்ல நெனைச்சா கோவலம் இல்லயின்னா கெளம்புங்க கோவளம் போலாம் அங்க போய் ஒரு நைட் தங்கிட்டு வரலாம்
சென்னை டு கோவலம் போனும்னா அதுவே ஒரு ஏழுமண் நேரோ எட்டுமண் நேரோ ஆயிரும்ல கூடவே
ழா ஏழு மணி எட்டு வரயு எதுக்காவது நாகூர்ககர்கே நமக்கு ஏ ஆறு மணி நேரோந் நான் சென்னை டு இவ்ளோ இருக்கு உங்களுக்கு ஒன்றாவத்தா
சென்னை கோவுலொ கோயில நான் சோ நா கோவலம் ங்கிறது
நீங்க கேரளா கேரளா சொல்றீங்க நா கேரளாவ சொல்ல இங்க இருக்க கோவலம் ஒன்னு இருக்கு இல்லையா சென்னையிலியே மகாலிபுரம் கோவலம் ஆஹ் மகாலிபுரம் பக்கத்துல இருக்கு கோவலம் அங்க இந்த லாஸ்ட் டைம்னா மூணார் போனு போனு சொல்லிட்டுருந்தோ அது கொஞ்சோ வீட்ல கொஞ்சோ பட்ஜெட் ப்ராப்ளம் அதில்லாம ஸ்கூல் ஓப்பனிங் இல்லயா எல்லாரு ஃபீஸ் கட்டணும் முடியாது தே நீங்க அவ்ளவு பெரிய பட்ஜெட் எல்லாம் போடாதீங்க இங்க சின்னதாங்க எங்க போயிட்டு வந்துறலாம் அப் பிரண்ட்ஸ் வந்தாங்க செரி இங்கேயே போய் சுத்திட்டு வந்தாச்சு அதுக்கு முன்னா எனக்கு தெரிஞ்சு போனா ரெண் நாள் மூண் நாள் தங்கணு அந்த மாரி எப் இருந்ததா போகணு இந்த காலைல போறது நைட்டுக்கு திரும்பி திரும்பி வர்ரது
அது ஒண்டே ஒண்டே ட்ரிப்பெல்லா தேவயா அது போயிட்டு வெ வெறு அலைச்சல்தா மின்ச்சு ப்ச் ரொம்ப நம்ம ப ப போகும் போறதுக்கு டைம் வர்ரது அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிறது அலைஞ்சு திரிஞ்சு கடைசி ல ஒண்ணு என்ஜாய் பண்ணவே முடியாது சும்மா வீட்ல இருந்து கிளம்பி
ல்ல போணுமா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா ரெண்டு நாள் எ நாம ரிசார்ட் போனோ அதே மாரிதா இங்கிருந்து நாங்க இங்க இருக்கும்போதே புக் பண்ணோ அதே கோவலத்துலதா நல்லா இருக் கு சட்ட வெலகு கொஞ்சோ சீப்பாக இருக்கு போனா ரூம்ல தங்கலா அப்டின் சொ சொல்லிட்டாங்க சரின்ட்டு போய் இங்கிருந்து ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ புக் பண்ணி போய்ட்டோ நாங்க போய் எறங்கி பாத்தா வேலெக் யாம் குல அந்த ரெசார்ட்டு எதுக்குமே இல்ல ரொம்போ வேஸ்ட்டு வொர்த்தே இல்ல அந்த பத்தாயிர ஏழாயிர்வா வர்த்தே இல்ல வசதி ரொ வசதி கொறைவு வசதி கொறைவு எதுவுமே இ இல்ல லாய்க்கே இல்ல லாய்க்கே இல்ல போனதே வேஸ் டு செரி அங்கே என்ன பண்ணா நைட் ஆகிடுச்சி செரின்னு நைட் ஆனதுக்கப்றம் திரும்பி வரவும் முடியாது நம்ளால சேரி வந்ததுதான் வந்தாச்சு தங்கி க்லாம் அப்டின்டு அப்புடியே அந்த கடலுக்கும் அந்த ரெசார்ட்டுக்கும் எடைப்பட்டது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஆஹ் இதுதான் அலை வந்தாலே அந்த இந்த ரெசார்ட்டுக்குள்ள வந்துரும் போலெருக்கு அந்த எடத்துல தான் நீச்சல் கொள மே இருக்கு செரி இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆவாது அப்டின்ட்டு காலை எப்போ பொழுது விடியூம் அப்டியே நெனச்சிட்டுருந்தோம் பொழுது விடிஞ்சது பக்கத்துல இன்னோர்த்த ம் இன்னோர்தங்க ரெசார்ட் பண்ணி ஃபோன் பண்ணி அங்க புக் பண்ணி அங்க
நம்ம வந்து பட்ஜெட்டு பாத்து புக் பண்ணோம்னா இப்டி ரெசார்ட் அமைஞ்சிரு போல்இருக்கு கொஞ்சோ காசுன்னு பாக்காம கொஞ்சோ நா போறது போறோ ஃபேம்லியோட போறோ செலவு பாக் ஆ
த்த மாரி அ அதே ஏழாயிர்த்துக்கு அந்த கோவலத்த தாண்டி முட் டுக்காடு உள்ள அதாவது மஹாலிப்புரம் கிட்ட ஈச்சம்பாக்கம்லா அங்க போனு ஏழாயிரூவாக்கு அவ்ளோ வொர்த் அவ்ளோ நல்லா இருந்துது அங்க இருந்து மறுபடி ரெண்டு நாள் அந் ந்த ரெசார்ட்ல இருந்துட்டு அங்கிருந்து கெளம்பி வந்தோ அத கொஞ்சோ நம்ம யோசிக்காம இப்ப நா அந்த ஃபோன்ல புக் பண்ணது
ம் ம் ம்
ட்னதே வேற அங்க போய் எறங்கன்னா ஏமாத்திட்டாரு அதா நல்லா திட்டி விட்டுதா வந்தே உனக்கு ஆமா ஆமா ஆமா அத பாத்துதா ஏமாந்துட்டோ நாங்க ஏமாந்துட்டு போய் அங்க ஐயயோ திட்டு
இப்ப அதன அதனால தான் எல்லாருமே அந்த ரிவ்யூ பாக்குறாங்க இப்ப ஒரு எடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா ரிவ்யூ போட
போட்டாங்க அதெல்லாம் பார்த்தோம் நல்லாதான் தெரிச்சுது அது எப்போ போட்டதோ புதுசுல போட்ட இன்னொருத் எடுத்து போட்ரு பாங்க நம்பிட்டோமே நம்பி ஏமாந்துட்டோம் ஒத் சு பணமும் போச்சு கூட
ம் அந்த மூடே மூடே ஸ்ப்பாய்லாயிற ஏண்டா
ஆமா செமத்திட்டு ஆ சரி ஆனதாச்சு விடுங்க விடுங்க கோச்சிக்காதீங்க அப்பிடின்னு
ஆமா நீங்க தான் அடிக்கடி ஊருக்கு போயிட்டே இருக்கிறவங்கனால சரி ஒண்ணு இல்லைனாலும் அடுத் த ட்ரிப் நல்லா
கண்டிப்பா அங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஓகே தோழா இதுக்கும் டைம் ஆயிருச்சு ரொம்ப சீக்கிரம் போது நினைக்கிற நேரம்
ஆமா வேக வேகமா முடியுதே டைம் நீங்க நீங்க பேசுறது வந்து ரொம்ப
அப்டியா சரி சரி நான் போறேன் இன்னொரு கால் அதுக்கப்புறம் அடுத்த காலரை பார்க்கலாம் ஓகேவா
ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே மேட